பண்ற
சொல்லுங்க ஹலோ
என்ன பண்ற கேக்குதா
இப்பதா சாப்ட்டே
ம் இப்பதா பசங்கள கொஞ்சொ கடைல விட்டுட்டு டிஸ்டப் பண்ணாதீங்கன் அம்மா அப்பா ரெண்டு பேர்க்கிட்டயுமே
அப்டியா
கால் பண்ணல்ல அப்பவே விட்டுட்டு வந்த ஹாஃபனார் டைம் கேட்டு வந்திருக்கே இதுலே இருவது நிம்ஷத்துக்கு மேலே போயிடுச்சு
அப்புடியா எனக்த் தெரியாதுல்ல நா அப்பதா சாப்ட்டுட்ருந்தே
ம் ம்
சாப்புட உக்காந்தது எவண்டா கால் பண்றதுன்னு நெனச்ச இப்பதா வந்து ஃபோன் எடுத்து பாத்த கடைசில நீ போல
ம் சரி சரி ஒன்னு ஸ்பெஷல்ல இட்லி இட்லி ஸ்பெஷல் எதா சட்னிந் ம் ஈவினிங்தா பசங்களுக்கு கொஞ்ச ஸ்நாக்கு செரி அதனா ல கொஞ்சம் டைம் ஆவுட்டு குடுத்துக்லா அப்டின்ட்டு
செரி சேரி
ம் ன்ன ஒரே கடுப்பா போகுது
யெ
சும்மா சும்மா கால் பேசிக்கிட்டே இருக்கியே ரெண்டு பிள்ளய வச்சுட்டு என்னால மேய்க முடியலன்னாங்க
யாரு
அம்மாதா அது இந்த ரோடு இல்லடி கடைக்கிட்ட
ஆமா
அது ஓடிருங்களோன்னு கொஞ்சோ பயமா இருக்கு வீடுனா மேனேஜ் பண்ணிடுவோ ம் அவங்களுக்
நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ ஃப்ரெண்டு கிட்ட கொட்டிட்டு
ம்
ஒரு அஞ்சு நிமிஷோ ஃப்ரீயா பேசிட்டு
ம் ம்
நம்ம மைண்டு் ரிலாக்ஸ் ஆயிடுவோ
ம் ம்
அவங்களுக்கு போன்லா பேசி பழக்கோ கிடையாது நமக்கு இப்ப ஃபோன் தா ஒரு ஆறுதலே
ம் ம் ஆ அப்புறோ ஓகே ஓகே அது ஓகே அ டக் குனு ஞாபகோவருது இந்த பாப்பா பர்த்டேவுக்கு பிரியாணி போட்டீங்கல்ல நல்லா இருந்த தாடி அதா எல்லாரு நல்ல ப அவலா சொன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக தம்பி பர்த்டேவுக்கு அங்கே ஒரு ஊர்ல சொல்லியிருந்தோ பிரியாணி நல்லா இருந் ச்சில தம்பி ஃபட்டே பிரியாணி
ஆ நல்லாதா இருந்துச்சு எப்பயோ சாப்பிட்டே ஞாபகமே இல்ல
அப்டியா சரி அதா இ ப்போ காது குத்துக்கு எங்க மூத்தார் வந்து மட்டன் பிரியாணி போட் ட்ருந்தாங்க அது எல்லாருமே செம்மையா நீ இப்போ வரைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு நீங்க போட்டதுன்னு ஆனா இப்போ அவரு அந்த பாய்கிட்ட சொல்லியிருந்தாங்க போல எங்க மூத்தாரு
ஓகே
அதா எங்க ஓரவத்தியோட அண்ணீயோட அண்ண அவங்க வந்து அதா ஐ மீனு ஆ கொஞ்சோ லவ் மேரேஜு ஓகேவா
சரி
சோ அவங்க அந்த பாய் வந்து இப்ப பண்ண ஏதோ சண்டனு பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்டாரு போல நாங்க அவங்கள நம்பி இருந்தோ
அப்டியா
ம் இப்ப அதுதா இப்போ யார் கிட்ட சொல் இப்போ இங்க நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோ அவங்க மட்டன் பிரியாணி போட்டுருந்தாங்க அதுவு நல்லா இருந்துச்சு கேட்ரிங் அதோ ஏதோ நேமு பட் மறந்துட்டே அவங்க சரி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்ற மாரி தோணுது சரி இப்ப வேற யார் ஏனா இன்னொருத்தவங்க இங்க பாண்டியில வந்து கட நேத்து வாங்கி சாப்ட்டு பாத்தோ நல்லா இருந்தது இருந்தாலு வந்து தம்பி பர்த்டேக்கு போட்டதுமே எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்ப திருப்பியு அவங்கல்லா வர வச் கணு ஒரு யோசனயா இருக்குறீங்க நம்ம லோக்கல்லேயே நல்லா பண்ணுறவங்க யாராவது தெரிஞ்சா பண்ணிக்கலா உங்கிட்ட கேட்கலாணு நெனச்சிட்டு இருந்த
நாங்க எப்பயுமே ரெகுலரா ஒரு எங்க கல்யாணத்துக்கு எல்லா செஞ்சரு தெரியுமா
ஆமா
அவரு தா எங்க கல்யாண சாப்பாடுமே எல்லாரு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க
ஆமா நா வந்து ஆனா லாஸ்ட்டா சாப்ட்ட எனக்கு நெறைய டிஷஸ் ஆக்சுவலா கிடைக்கல பொம்மி கல்யாணத்துல
ஆ ஆ ஆ
ஆனா நல்லா இருந்தது எனக்கு எனக்குமே நா சாப்ட்ட டிஷஸ் எல்லாமே நல்லா இருந்தது
அப்டியா ஏன்னா ரேவதி வந்து கொஞ்ச அப்டி இப்டி சொல்ல கூடிய ஆளுதா அவளே வந்து சொல்லிட்டு போனா ஸ்டேஜுக்கு வந்து சொல்லிட்டு போனா பவி சாப்பாடு சூப் பறா இருக்கு ஆ அண்ணா வீட் இல சொல்லு அப்டின்னு சொல்லிட்டு போனா அதனால கொஞ்ச ஒரு சந்தோஷ தா
ம் அத உங்கிட்ட கேக்கனுமுன்னு நெனச்ச
அவங்கதா நம்ம பாப்பாவோட பொறந்த நாளைக்கு பிரியாணி கேன்னுறாங்க ஆனா அதுவுமே மோர் எங்களுக்கு கெடைக்கவே இல்ல மா பாதி பார்ஸ் எல்லா அப்டி இப்டி போயிடுச்சு
ம் கேக்குதா
கேக்குது
சரி அதா கேக்கணு நா நெனைச்சிட்டே இருந்த சரி பண்ணி கொடுத் குடுத்தா நல்லா இருக்கும்ல எவ்ளோ வாங்னாங்க இப்ப அவங்க பொருள் எல்லா நீங்க வாங்கி குடுச்
பொருள் எல்லா நம்ம வாங்கி கொடுக்கறது கூலி ஆக்சுவலி அவரு கம்மியா குடுத்த மாரிதா சொன்னாரு எவ்ளோ எனக்கு ஞாபக இல்ல நாலாயிரத்துக்குள்ளயா அஞ்சாயிரத்துக்குள்ளயா என்னானு தெரியல
ம் ஏனா நாங்க சொன்னது வந்து டுவெல் தௌசண்ட் வாங்னாங்க
சேரி
நாங்க பொருள் எல்லாமே நாங்க வாங்கி குடுத்தோ அவங்க டுவெல் தௌசண்ட் வாங்கிட்டாங்க அது ஏதோ ஒரு ஊர் ஆமா
நா கேட்டு பாத்தோன்னா சொல்ற கம்மி மெம்பர்ஸ் தா நூரு மெம்பர்ஸ் தா ரெகுலரா பண்றதுனால சிக்ஸ் தௌசண்ட்குள்ளயா எ என்னன்னு எனக்கு தெரியல இல்ல நா குடுக்கலன்றதுனால எனக்கு தெரியலயா அப்டின்னு தெரியல
தம்பி பர்த்டேக்கு நாங்க ஒரு முன்னூறு பேருக்கு பண்ணோமா
ஓ முன்னூறு பேரு நூறு பேருனா அப்டி கா கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான டபுல்லா இருக்குல
ம் மா சேரி அதா எனக்கு கொஞ்சோ அண்ணா கிட்ட கேட்டு எனக்கு சொல்லு
ரண்டாயிர மூணாயிரனா முந்நூறு பேருனா ஒரு பத்தாயிரத்துக்குள்ள வரு நெனைக்கிறே
ம் இப்போ ஆனா அப்ப பத்திரிக்கை வந்து மாமியார் ஐநூறு அடிக்க சொன்னாங்க
சரி
இவுங்க பத்திரிக்க அடிக்க கேக்க போன சாம்பிள் கேக்க போன எடத்துல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது சேத் து அடுச்சுக்கோங்க முன்ன பின்ன ஆனாலு பாத்துக்கலானாங்க ஆதுனால ஐநூத்தம்பது பத்திரிக்க அடுச்சது இப்ப என்ன சொல்றாங்க மாமியாரு நீங்க முந்நூறு பத்திரிக்க வச்சா போதுன்றாங்க
அடக் கடவுளே
இப்ப அதுல எரநூறு ஏ ஆக்சுவலா அங்க பத்திரிக்க சாம்பிலு ஏழ்ரூபே ஒம்போது ரூபா சொன்னாங்க ஒம்போதா ரூபா சொல்லி இப்ப ஏழ்ருவாயில நாங்க தம்பிக்கி மூத்தார் பசங்கக்காக ஏழ்ரூவான்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ எனக்கு சாம்பிள் தா எங்களுக்கு காசே எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பழனி ஆஃப்செட் தெரிமா
தெரியாது தெரியாது
இந்த மாரியம்மன் கோயில் ஆப்போசிட்ல பழனி ஆஃப்செட் அந்த அங்கிள் தெரிஞ்சவங்க அந்த அங்கிள் வந்துட்டு எங்களுக்காக கம்மி பண்ணி குடுத்தாங்க ஆக்சுவலா ஆ ஏடி ஐ மீன் ப்ரிண்ட்டுக்கு ப்ரிண்ட்ங்க்கு தம்பி பேர்த்டேக்கு எவ்ளோ வாங்குனாங்ளோ அதே தா இப்பயு வாங்குனாங்க டூ ஃபிஃப்டி பத்திரிக்க அடிச்சது என்னன்னா இப்ப முந்நூறு பத்திரிக்க வரி வை சொன்னா கொஞ்ச காண்டாகுதா இல்லயா அவுங்கதா சொன்னாங்க உங்க சைடு ஒன் ஃபிஃப்டி எங்க சைடு ஒன் ஃபிஃப்டி
இப்ப அடுச்சிட்டீங்களா அடிக்கணுமா
ச்சாச்சு அடிச்சி தா பத்திரிக்கலா எல்லா பண்ணதுக்கப்புற முந்நூறு பத்திரிக்க மட்டு வை னா கடுப்பாவல
எப்டி வைக்க முடியு மீது எரநூறு பத்திரிக்க வேஸ்ட்டாவா போட முடியு
ஆ வேஸ்ட்டாவா போட மு வேஸ்ட் ஆனா பரவால்லன்னா இத் இது ஏதா எப்பயுமே இதா பண்றாங்ளே ஆக்சுவலா நெறைய இது பண்ணு பண்ணு பண்ணிட்டு வேஸ்ட்டா போனா பரவால்ல சாப்பாடு விஷயத்தலயுமே அப்டிதா வீட்ல ஸ் சமைக்கிறோ சேரி எல்லாரு சாப்ட்டுட்டு முடில இல்ல கெட்டு போச்சுன்னா தூக்கி போடுறது வேற பக்கத்துல யார்க்காவது உன்னு குடுக்கலா இல்ல ப அட்லீஸ்ட் பக்கத்து வீடு மாடுக்காவது எடுத்துன் போய் கொட்லா இல்ல வேணா பின்னாடி கொட்டு பின்னாடி கொட்டு பின்னாடி கொட்டு அது எனக்கு நா நம்ம அம்மா வீட்லல்லா வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம வளந்துட்டு அங்க போய் அத வேஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா அந்த சா ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப ஆனா பழகிடுச்சு பட் எனக்கு இது ரொம்ப கோவமா வருது
இது கொஞ்சோ என்ன பண்றதுன்னே தெரில ஏனா காசுல
ச அவ்ளோ ஒரு சம் அமவுண்ட்டு கிட்ட ஆயிடுச்சு இவ்ளோ ஃபைவ் கிட்ட வந்துருச்சுன் நெனைக்கிறே ஃபோர் ஆ ஃபோர் தௌசனு இப்ப எரநூறு பத்திரிக்க கம்மி பண்ணிருந்தா இன்னு எங்களுக்கு கம்மியாயிருக்குல ஒரு தௌசண்ட் கம்மியானா குள்ள நம்மளுக்கு தான இது இப்ப இது கடுப்பாருக்கு நா எதுவுமே கண்டுக்கல செரி ஓகே அவுங்க இஷ்டோ அவுங்க செல இப்டியே தா சொன்னே பிரியாணி கத்ரிக்கா ரைத்தா பிர பிரெட் அல்வா போது நெறையா ஃபங்க்ஷன்ல இப்ப எல்லாருமே பிரியாணி சாப்பிடுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலு நம்மளுக்கு ஏனா இப்ப சுச்சவேஷன் நம்மளுக்கு அப்டி இருக்கு முன் நல்ல சுச்சவேஷனா இருந்தா நம்ம நல்லாவே இன்னு பண்லா அது நா வேணானு சொல்ல மாட்டே செரி நம்மளுக்கு இப்போ சுச்சுவேஷன் அப்டி இருக்கு நா வந்து செரி சிக்ஸ்டி ஃபையு வேணா சண்டே ஆக்சுவலா வ சண்டே ஆக்சுவலா
அப்டியா ஏனா என்னா இருந்தாலு கொஞ்சோ நான்வெஜ்ஜு வெஜு போட்ற மாரி
ஆ வெஜு ஆமா வெஜ்ஜு கண்டிப்பாவு போடுவோ ஏனா வந்து இப்ப எங்க ஓரவத்தி அம்மாலா நான்வெஜ் சாப்ட மாட்டாங்க
அதுதா கேட்டே ஏனா இப்ப ஒருத்தங்க வராங்க பிரியாணிய மட்டுமே இது பண்ண முடியாது ஏனா அப்றோ வரறவங்க வெஜ் இருக்க பட்சத்துல அவுங்களுக்கு கொஞ்ச வெஜ் பிரியாணி ஒரு
வெஜ் பிரியாணி இல்ல ரசம் ரை ரசம் ரைஸ் போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ரசமா ரசமும் போடுவோ பிளஸ் எல்லா வேற யாரா வராங்கனா அவுங்களுக்கு வெஜ் பிரியாணினா சொல்லி வச்சுருக்கோ இது இல்லாம இப்ப சிக்ஸ்டி ஃபைவோ இல்ல வந்து கிரேவியோ வைக்கிறோனா அதுவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சிக்கன் வாங்கி குடுக்கணுல்ல
ஆமா ஏனா நாங்க பாப்பா பேர்த்டேக்கு வியாழக்கெழமன்றதுனால தனியா பிரியாணி அவுங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபையோ எதோ சம்திங்கு இது இவுங்களுக்கு மஷ்ரூமு காலிஃப்ளவர் பக்கோடா அப்டி ஏனா நம்ம அவுங்களுக்கு ஈக்குவலாவு இது பண்ற மாதிரி இருக்கு ஆனா காது குத்துன்றதுனால பிரியாணி தா அப்டின்ற மைண்ட் செட் வந்துரு பேர்த்டேனா அந்த மைண்ட் செட் இருக்காது
ம் ம் பேர்த்டே நாளே இப்ப எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலா பிரியாணி என்ற மைண்ட் செட் இருப்பாங்க அவ காது குத்து இருப்பாங்க நா என்னன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவு கொறைச்சிக்கலா பிரியாணி எல்லாரு சாப்பிட்றாங்க நம்ம பிரியாணிய வேணா நல்லா கொஞ்சோ குவாலிட்டியான பிரியாணியா போட்டுக்கலா பட் இ சிக் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போடுறோனா அது ஏன் ஆ சேரி ஓகே பாய்